ஹலோ அ கேக்குதுங்ளா
ஆ கேக்குது சொல்லுங்க
அ சொல்லுங்க ஆ நல்லாருக்கோ நீங்க நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லார்க்க
வீட்ல எல்லார் நல்லார்க்காங்களா
ஆ எல்லாரு நல்லாருக்காங்க
ம் உங்களுக்கு எப்டி இருக்கு ஹெல்த்து
ஆ பரவால்லா நல்லாருக்கே எதோ போயிட்டு இருக்கு ஒங்களுக்கு
ஆ எனக்கு கொஞ்ச பரவால்ல கரண்ட்டு தா அடிக்கடி போயிட்டே இருக்கு ஒரே தொல்லையா இருக்கு
சேரி சேரி அது அநேகமா கிளைமேட் சரியில்லல்ல அப்பப்ப மழ பெயுது அப்பப்ப இடி மின்னல் வரனால கரண்ட்டு அடிக்கடி கட் ஆகுதுன்னு நெனைக்கிற
வெயிலுக்கும் தா அமத்துறாங்க வெயிலு இத வெயில் காலத்துலயு தா அமுத்துட்றாங்க
காலமு வறதுனால சொல்ல போனா ஆமா நம்மளுக்கு குளிர் காலத்துல வந்துட்டு கரண்ட்டு ஆஃப் பண்றத விட வெயில் காலத்துல தா ரொம்ப வந்துட்டு ஆஃப் பண்றாங்க
ஆமா ஒரு நிமிஷம் கூட ஃபேன் இல்லாம ஏசி இல்லாம இருக்கவே முடியில
ஆமா கரெட்டு தா அதுவும் அந்த சமையல் கட்ல இருந்துகிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டா அது வெளில ஹாலோ இல்ல ரூம்குள்ள வண்ட்டா ஃபேன் இல்லன்னா ஏசிய தேடுது
ஆமா கரண்ட்டு பில்லு தா ஜாஸ்தியா ஆகுது என்ன பண்றதுன்னே தெர்ல
ஆமா அது வந்துட்டு நெறையா இது சொல்றாங்க இதுக்கு கரண்ட்டு இத வந்துட்டு சேமிக்கிறதுக்கு ஆ ஆமா
ஆமா நானும் சில அதெல்லாம் கேட்டு வச்சிருக்கே
அப்டியா செரி செரி செரி நானும் நெறையா அந்த ரீல்ஸ்ல பாக்கறதான் அத பாத்துதான் இது பண்ணிக்கிறது ம் ஆமா ஆ சொல்றாந்த சொல்லுங்க ங்கள நீங்க என்ன மாரி டிப்ஸ்சு யூஸ் பண்றீங்கன்னு
நானா நா இப்பதா கேட்டு வச்சிருக்கேன் இனிமேதா செய்யணும் செரி உங்களுக்கு நான் சொல்றன் நீங்களும் அத ஃபாலோ பண்ணி பாருங்க எதாவது நம்ம அடுத்த தடவ கரண்ட்டு பில்லு வரும்போது எதாவது மாற்றம் இருக்குதான்னு பாப்போம்
ஆமா பாப்போம் எதாவது தெரியுதான்ட்டு
ஆமா என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆ நம்ம மின்சாரத் கசிவு எதாவது இருக்குதா அப்டின் சொல்லி ஒரு எலக்ட்ரீஷியன கூப்ட்டு செக் பண்ணிக்க சொல்றாங்க பஸ்ட்டு
ஓ செரி செரி செரி
ஆமா அப்டி பஸ்ட்டு செக் பண்ணிக்கணுமா எதாவது லீக்கேஜி இருக்கா என்னான்ட்டு நெக்ஸ்ட்டு என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஒரு எடத்த உட்டு போயிட்டோம்னாக்க இப்ப ஃபேன் போட்டுருக்கோம் அப்ப அந்த எடத்த விட்டு நம்ம வேல முடிச்சிட்டு போயிட்டோம்னா ஆஃப் பண்ணிடணும் மறந்துட்டு போயிற கூடாது
ம்
என்னென்ன லைட்டு போட்டுருக்கோமா ஃபேன் போட்டுருக்கோமா அதெல்லா ஆஃப் பண்ணிட்டு போனோம்னா அது நம்ம எந்திரிச்சி போனதுக்கப்புறமு ஓடிகிட்டு இருந்தா வேஸ்ட்டு தானே
ஆமா ஆனா வந்துட்டு அதுல ஒரு சில பேர் வந்துட்டு நம்ம வந்துட்டு கரெட் டா இருக்கணும்னு நெனப்போம் ஆனா நம்ம வீட்ல இருக்கவங்க வந்துட்டு ஒரு சில பேரு அந்த வந்துட்டு கரெட்டா வந்துட்டு இது பண்ண மாட்டாங்க ம் இது அது என்னது ம நடைமுறைக்கு கொண்டு வர மாட்டாங்க நம்மதா ஒவ்வொரு டைமு போய்ட்டு இது பண்ற மாரி இருக்கு அத நம்ம கொஞ்சோ பாத்து சரியா யு இது கரெக்டா இது பண்ணிக்கணு
எல்லாரு ஒத்து வரணுமே எல்லாரு ஒத்து வந்தாதா கரெண்ட் பில்ல நம்ப
ஆமா ஆமா அது எப்டி என்னன்னே ஒண்ணு புரியில அதுவு எவ்ளோ வாட்டி சொன்னாலு கேட்க மாட்டிக்கிறாங்க ஆமா கொஞ்சோ நம்ம உஷாரா இருக்கணு வேற வழி இல்ல உம்
லைட்டு டியூப் லைட்ட விட அந்த எல் இ டி அந்த சி எப் எல் லைட் அதெல்லா யூஸ் பண்ணோம்னா கொஞ்சோ கம்மியாகுமா
அப்டியா டியூப் லைட்டு தானே வந்துட்டு எல்லாத்த விடயு இது பா இது எலக்ட்ரிக்சிட்டி வந்துட்டு கம்மினு சொல்லி கேள்விப்பட்டிருக்கே
இப்ப அத விட எல் ஈ டி சி ஃஎப் எல் அது மாரில்லா வந்திருக்கே இப்ப உம் ஆமா அந்த மாரி யூஸ் பண்ணிக்க சொல்றாங்க அப்புறோ ஏசி எல்லா பாத்தீங்கன்னா இருவத்தி நாலு டிகிரி செல்சியஸு இருவத்தி ஆறு டிகிரி செல்சியஸு அந்த வெப்பநிலையிலேயே வச்சுக்க சொல்றாங்க
சேரி சேரி சேரி சேரி
ஆமா ஃபைவ் ஸ்டாரு உள்ள ஏசியா வாங்குங்க அதுதா கொஞ்சோ வந்து கரண்ட்டு சேமிக்கு அப்டின்றாங்க
ஆஹ்
அந்த இது கம்பெனி இது போட்ருக்கும்ல ஃபைவ் ஸ்டாருன்னு போட்ருக்கும்ல அதுதா வந்து நல்லா சேமிக்குமா அத பாத்து வாங்க சொல்றாங்க
சேரி சேரி நானுமே ஒரு இது இது பண்ணே அந்த ஜன்னல்லா இருக்கு பாத்தீங்ளா அதெல்லா வந்துட்டு கொஞ் சோ வந்துட்டு ஓபன் பண்ணி வச்சுக்கணுமா ரொம்ப இல்ல கொஞ்சோண்டு அதே மா ஆ ஏ சி போடும் போதுமே சொல்றே
ஏ இல்ல அப்புறோ ஏ சி காத்தால்லா வெளியில வீணா போயிருமே
அது இதாகாது ஏன்னா வந்து நம்மளோட மூச்சு காத்து அதெல்லா ரொம்ப வந்துட்டு டமா இதாயி ரொம்ப அடைச்ச மாரி இருக் க்க கூடாது அப்டின்னு சொல்லி விட்டு லைட்டா ஆ ஹெல்த்துக்காகவு அந்த இதுக்குமே வந்துட்டு என்ன சொல்றது உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஏ சி யோட இதுவுமே இருக்காது அப்டின்னு சொல்லிட்டு இது வந்து ஏ சி சேவர் இதுக்குல்லயுமே நா பாத்தே வே இது ரீல்ஸ்ல போட்ருந்தாங்க ஆமா
எனக்கு ஒண்ணு அப்டி தெர்லயே எனக்கு தெரிஞ்ச வரைக்கு எல்லாத்தையு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதா வந்து ஏ சி
ஆ அதே மாரி ஃபேன் வந்துட் டாதா நீங்க சொன்ன மாரி இருவத்தி நாலு இருபத்தஞ்சு அந்த மா ரி செல்சியஸ்ல வச்சுட்டு ஃபேன்ன வந்துட்டு ஒன் அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட்லயாச்சு ஃபேன்ன ஆன் பண்ணிட்டு தூங்குங்க அப்டின்னு சொல்லி சொல்றாங்க
ஆளாளுக்கு ஒண்ணு ஒண்ணு சொல்றாங்கப்பா எதுதா கரெக்டுன்னே தெர்ல
ஆமா எத நம்ம வந்துட்டு ஞாபகோ வல்லி எத நம்ம செய்யறது எத செய்ய கூடாதுன்னே தெரிய மாட்டேங்குது எர எது கரெக்ட்டு எது தப்புனே தெரியமாட்டேங்குது
ஆமா அப்றோ வந்து இப்ப நம்ம இப்ப இந்த சார்ஜ் போடுறதா இருக்கட்டு இப்ப டி வி பிளக் எல்லாமே பிளக்க கழட்டி வச்சிரணுமா யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறோ ஏனா அதுலயுமே கரண்ட் வந்து ஃப்ளோ ஆயிட்டு தா இருக்குமா
சேரி சேரி கரண்ட் அது வந்துட்டு இது பாஸ் ஆயிட்டே இருக்குமோ
ஆமா அதெல்லா நீங்க உடனே கழட்டி வச்ட்டீங்ன்னா அதுல எல்லா சேமிக்கலா அப்டின்றாங்க
ஆ சேரி சேரி அப்ப ஃப்ரிட்ஜ்ஜ தவிர மத்தது எல்லாத்தையு கழட்டி வச்சுக்லா
ஆமா மத்ததெல்லா வேல முடிஞ்ச உனே கழட்டி வச்சுக்கிற வேண்டியதா ஃப்ரிட்ஜ்ஜு பாத்தீங்கன்னா அடிக்கடி தொறக்காம ஒரு தடவ தொறந்தோமா டக்குனு எல்லா இதையு எடுத்துட்டு மு மூடிரணுமா ஒவ்வொன்னத்துக்கா போய் போய் தொறந்துகிட்டே இருக்க கூடாது
அதுலயுமே கரண்ட் வந்துட் டு இதாகு ஸ் செரி செரி செரி செரி செரி செரி செரி செரி செ
ஏதாது பண்ணி ஏதாது பண்ணணு தான அப்புறோ என்ன பண்றது கரண்ட் பில்லு ஐயாயிரோ ஆறாயிரோ
ஆமா அதுவு இந்த வெயில் காலத்துக்கு சொல்லவே வேணா அதனாலயாச்சு நம்ம வந்துட்டு கரண்ட சேமிக்கிறதுக்கு ஏதாவ்து வழி என்னங்கிறது பாத்துட்டு வீட்ல உள்ளவங்க இல்ல செ செரி இல்லாட்டியாது நம்ம வந்துட்டு அத சரி பண்ணிக்கிறது நம்ம கையில இருக்கே வேற வழி இல்லயே கொஞ்சமாச்சு சேமிச்சுதான ஆகணு பாப்போ ஆ ஆமா அதனால நம்ம வேற வழி இல்ல நம்ம அதெல்லா பண்ணிதா ஆகணு முடிஞ்ச வரைக்கு நம்ம வீட்டுக்குள்ள வேற இருக்கோ அதனால நம்ம எல்லாத்தையு அப்பப்ப பாத்து பாத்து பண்ண வேண்டியதா இருக்கு ஒ கொழந்தைங்க இருந்தாலு கொழந்தைங்க லயு வந்துட்டு நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கிட்டே இருக்கணு
ஆமா அவுங்களு சும்மா எதயாவது போட்டு விட்டுட்டு போயிருங்க புள்ளைங்க
ஆமா அவுங்களையு அப்பப்ப நம்ம வந்துட்டு கண்டிச்சுட்டே இருந்தோம்னா அவுங்களு கரெக்டா இது பண்ணிருவாங்க வீட்ல இருக்குற வரைக்கு கொஞ்சோ உதவியா இரு ப்பாங்க இந்த விஷயத்துலலா
லீவ்ல அதா புள்ளைங்க இஷ்டத்துக்கு அங்கங்க சுவிட்ச போட்டு வுட்டுட்டு போய்டுதுங்க ஃபேன போடுறே டி விய போடுறேன்னு அ ஒழுங்கா ஆஃப் பண்ணவு மாட்டேக்கிறாங்க என்ன பண்றது
ஆமா அதுனால அது நம்ம தா வந்துட்டு சொல்லணு ஆமா ஆமா கரெக்ட்டு தா
ம் அப்புறோ சொல்லுங்க நீங்க என்ன டிப்ஸூ வச்சிருக்கீங்க
நா என்ன டிப்ஸ் வச்சிருக்கே நானுமே ஆனா நா நீங்க நீங்க ஸ் சொன்னது எல்லாமே நா பாத்தது தா
ஆமா இத தவர வேற ஒண்ணு இல்ல இத கரெக்ட் பண்ணாலே நம்ளுக்கு எல்லா சரியாயிடு
ளே செர் சரியாயிடு நானுமே இது இத எல்லாமுந்தா எனக்குமே வந்துச்சு நானு இது எல்லாமே தா பாத்தே இதுக்கு மேல ஆமா இதுக்கு மேல எனக்கிது ஆனா அந்த எல் இ டி இது தா வந்துட்டு நா இன்ன வரைக்கு பாத்ததில்ல நீங்க சொல்லி தா எனக்கு தெரியிது
அது எனக்கு தெரியு நா அது ஃபாலோ பண்ணியிருக்கே நானு எனக்கு தெரியு நாங்க இப்ப தான எல் இ டி பல்ப் வாங்கியிருக் கோ அத வெச்சு நா பண்ணி பாத்தே ம் ஆமா அது கொஞ்சோ யூஸ்ஃபுல்லான டிப் தா
ஆமா ஆமா இது யூஸ்ஃபுல்லா இருக்கு நா இவ்ளோ நாளா டியூப் லைட்டு தா இது என்ன இது சேவ் பண்ணு இது கரண்ட்ட வந்துட்டு மிச்சப்படுத்துன் நெனச்சே
அ ஆ ஃபாலோ பண்ணி பாருங்க
ஆ கண்டிப்பா
நா சொன்ன மாரி அந்த பிளக்கெலா வேல முடுஞ்சோனா கழ்ட்டி வைங்க
கண்டிப்பா நா அதையு வந்துட்டு ஞாபகமா நா பண்ணி பாக்கறே நானு எல்லாத்தையு ட்ரை பண்ணி ஆ ஆ நா எல்லாத்தையு ட்ரை பண்ணி பாக்றே
சேரிங்க
ட்ரை பண்ணீட்டு நெக்ஸ்ட் டைம் இது அடுத்த மாசம் பில்லு ஆ கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் பில்லு வரம் போது எப்டி என்னங்கறத நா சொல்றே கண்டிப்பா ஃப்ரீயா இருக்கும் போது கால் பண்றே சேரி ஓகேங்க பாருங்க வைக்கிறே ஆ சேர் ஆ ஆ சேரி